வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
எங்க இங்க சரியா தா இருக்கு வேல தா
ஆ ஆ
எங்குளுக்கெல்லா சண்டே கூட லீவ் கிடையாது ரெஸ்ட் கிடையாது
ஆ எப்பிம்மே ஒர்க்கு ஒர்க்குன்னே இருப்பீங்களா
அப்படிதா இருக்கு தோழி அதாவது பிள்ளைங்களுக்கு படிக்கிறது இல்லின்னா வேல அப்டி தா இருக்கு கிச்சனுக்கு வந்தா பாத்தரோ கழுவணு சமைக்கணு கூட்டணு இந்த மாரிதி போகு பெட்ரூமுக் போனா அதெல்லா ஓர்சு பண்ணுவாங்க அது சரியா இருக்கு பிள்ளைங்கிட்ட போனா அவுங்குளுக் ஹோம் ஒர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனு எல்லாமே நம்மதான பண்றோ அதுனால விடுங்க அதெல்லா பழகிரு பிரச்சன இல்ல சொல்லுங்க இன்னிக்கி நீங்க வேற எதாவது ஒரு ம் தூங்குவங் தோழி கொஞ்சோ டைம் இருந்தா ஒரு காமநே தூங்குவ எனக் வெயிட் போட்ருவோன்ட்டு எனக்கு ஒரு பயோ அதனால கொஞ்சோ தூங்க மாட்ட அவ்ளோவா தூங்க மாட்ட வேலயு சரியா இருக்கு எனக்கு இங்க ஜாயின்ட் ஃபேமலிங்களா
ஆ
கடையு கீழ இருக்கு நம்முளு மீற அப்டியே தூங்குன்னா அப்பதா பெல் போட்ருவாங்க யாராவது
ஆ என்ன கட வச்சுருக்கீங்க
சும்மா அந்த பல் பாக்ஸ்
ஆ சேரிங்க சேரிங்
ம்
அப்றோ இன்னிக்கி எத பத்தி பேசலாம்
நீங்க சொல்லுங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க பேசுவோம்
இன்ட்ரஸ்டிங்கா என்ன பேசுறது ட்ரிப்பெல்லா அந்த மாரிலா போவீங்களா
ஆ அத பத்தி நா நெறையா பேசிட்டே தோழி ட்ரிப்ப பத்தி ஆ நீங்க நீங்க இந்த பாக்யராஜா அவுங்க டெத்து பாத்தீங்களா அந்த சோசியல் மீடியாவ அவுங்க மேல அந்த ஆக்டர்ஸ் எல்லா ரொம்ப இது பண்ணாங்களே அதாவது அவுங்குளுக்கு ஒரு பிரைவசி இருக்குல்லன்ட்டு நீங்க என்ன நெனைக்கிறீங்க சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்டின்ட்டு
நா அத பா பாக்குலிங்களே
அப்டிங்களா அவுங்க அதாவது அவுங்க ஃபேமிலி அவுங்க ஃபேமிலி வந்து ரொம்ப இந்த மாரி இ இந்த மாரி சிட்டிவேஷன்ல இருக்குறப்ப சோசியல் மீடியா அவுங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு அவுங்களுக்கு ஒரு பிரைவசியே குடுக்காம கேமராச கொண்டு போய் கிட்ட கிட்ட வச்சு அவுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு லைக் அவுங்களுக்கு வந்து பீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றவங்க கூட அவுங்க குடுக்க மாட்டீங்குறாங்க இந்த ராதிகாலா இருக்காங்களங்க ஆக்ட்ரஸ்ஸு அவுங்கெல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே இது பண்ணிட்டாங்க ரொம்ப டென்ஷனாயி பேச ஆரம்பிச்சிட்டாங்க
ஆ
சோசியல் மீடியன்ருந்த இப்டிதா அட்வான்டேஜ் இருக்கு டிஸ் அட்வான்டேஜ் இருக்கு நாங்கால அந்த காலத் பாத்தீங்கனா இவ்ளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டெல்லா எங்களுக்கு கெடயாது ஏதார்ந்தாலு நியூஸ் பாப்போ இல்லன்னா நேரடியா எதாவது தகவல் வந்தாதா என்ன கேட்டா அந்த மாரி இருந்தாவே பரவால்ல இப்ப எல்லா நியூஸூ கைக்குள்ள வரது வரதுனால அதுல நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி நியூ யூடுப் பத்தி இன்ஸ்டா பத்தி உங்களுக்கு ஏதாவது யாரவது எதாது பத்தி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சா சொல்லுங்க
அப்டிலா அவ்ளோப்போ இதெல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல பாக்க மாட்டே தெரிஞ்சிக்கவு மாட்டே
ம் ம்
எனக்கு என்னோட இத பாக்கவே கரெக்டா போயினு ஃபோனே இந்தந்த ஒரு பத்து நிம்ஷோ யூஸ் பண்றதாங்க
பரவாயில்லங்க இந்த காலத்துல காலேஜ் படிக்கிறப்போ மீன் இந்த யங்ஸ்டர்ஸ் இவ்ளோ இதா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாதா இருக்கு அதாவது ஃபோன பத்து நிம்ஷ தா யூஸ் பண்றதுன் கேக்கறக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு நெஜமா
ம் அதா ஏழு மணிக்கு வருவே
ம்
டீ குடிச்சிட்டு நா ரிலாக்ஸ் ஆக ஒரு எட்டர மணி ஆயிரு
ம்
அப்றோ அம்மா கூட கொஞ்சோ நேரோ பேசிட்டு
ம்
எங் பெரிம்மா வந்தாங்கனா அவுங்க கூட கொஞ்ச நேர பேசிட்டு வெள்ளான்ட்டு இருப் ஆ அப்டே போர் அடிக்கிற டைம் ஆ இப்ப பேசி கலாய்ச்சிட்டு இருப்போம்ல
ம் ம் ம்
அந்த மாதிரி அப்றோ போர் அடிச்சிச்சினா ஒரு ஒம்போது மணி வாக்குல ஃபோன எடுத்துட்டு இப்ப எதாச்சு ரீல்ஸ் பாப்பே ரூம்ல வந்து படுத்துட்டு
ம் ம் ம்
அவ்ளதா தூங்கிடுவ
உங்ளுக்கு நியூஸ் பாக்ற பழக்கோ இருக்கா
ம் ஹும் அதலா இல்லை ங்க
இல்லங்கிறீங்ளா செரிங்க சேரி இந்த பெண்களுக்கு இந்த அவர்னஸ் பத்தி அத பத்தி எல்லா கூட நியூஸ் பாக்க மாட்டீங்ளா
ம் ஹீ அதலா எதுமே மைன்ட் போகாது
சேரி சேரி சேரி யோ ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாரி நீங்க எனக்கா ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல் வேணா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அதாது இந்த கிராமத்து எனக்கு எங்களுக்கு நா ஒரு வாட்டியாது அந்த மாரி இருக்கணுனு நா ரொம்ப ஆசப்பற்ரே எப்பதா நடக்குதுன் தெர்ல நாங்க சிட்டிலே இருக்றங்காட்டி
ஆ
எங்குளுக்கு அந்த அந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல் எங்குளுக்கு ஒரு வாட்டி கெடைக்காதா அப்டினு ரொம்ப அ ஆசையா இருக்கு நெஜமாவே ஏ பசங்களுக்கு மெயினா ஏனா நாம நா கூட கொஞ்சோ அந்த சூழல பாத்திருக்கே எங்க பாட்டி தாத்தா காலத்துல கொஞ்சோ அனுபவிச்சிருக்கே
ஆ
ஆனா எம் பசங்களுக்கு சுத்தமா அதுல ஒரு இதுவே இல்ல ஆனா நா கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவே னா கூட்டிட் போயிருவே கிராமத்து பக்கம்லா ஏனா
ஆ
அவுங்கலா வந்து அவ்ளோ சூப்பரா கொண்டாடுவாங்க நாங்க வண்டி எடுத்துட்டு போயிருவோ பாருங்க எவ்ளோ நல்லாருக்கு அப்டின் சொல்லிட்டு நா அவங்கள கூட்டிட்டு போவே அ பொண்ணு இன்ட்ரெஸ்ட்டா இருப்பா இருந்தாலு பெர்சா கேள்வி கேக்க மாட்டா ஆனா பையே சும்மா அந்த கேள்வி இந்த கேள்வின்ட்டு போட்டு கேட்டு எடுத்துருவா ஆனா ஆ நா அதா சொல்றே அவுங்குளுக்கு அந்த லைஃப் ஒரு தரவ இருக்குணு ஆ அத அவங்க அனுபவிக்கணு அப்டின்னு எனக்கு ரொம்ப நாளா ஆச
கண்டிப் ஏன் உங்கள உங்க சொந்தக்காரய்ங்க யாரு காட்டு சைடு யாரு இல்லேங்ளா
இல்லிங்க இல்லீங்களே அந்த மாரி யாரு இல்ல
ஆ
அந்த மாரி அந்த அளவுக்கு மாரி கெடையாது விவசாயம் பண்ற அளவுக்கு மாரியெல்லா கெடையாது அதே நாங்க போனம்னா அவுங்க வந்து ஒரே ஒரு வெண்டைக்கா தோட்டந்தா நா பாத்துருக்கே இது வரைக்குமே அத அவுங்க பறிச்சு அப்டே விப்பாக ஆனா உண்மையாமே சொல்றங்க அத வாங் வாங்கிட்டு வந்து அத சமச்சப்போ அவ்ளோ ஒரு அருமையா இருந்துது தெரியுங்ளா அவ்ளோ ஒரு சுவ அப்பவே பறிச்ச ஒடனே அத சமச்சு சாப்ட்டோமா கீரையு அப்பிடிதா குடுத்தாங்க அதுவு நல்லா இருந்துச்சு அப்புறோ மாட்டுத்து மாடுகள்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கி இந்த மாடுகள் எல்லாத்தயும் நாங்க போய் பாத்தோ ஆ அதுக்க எல்லா மாடுகளையு அப்பிடியே லைனா நிக்க வச்சு ஒவ்வொரு மாடா குளிக்க வச்சு அதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதுக்குத் தனியா பொங்கல் வச்சு அதுக்கு ஏதேதோ சாப்பட குடுத்து
ஆ
நல்லா இருந்துச்சு அதப் பாக்குறக்கு ஆர்வமா இருந்துச்சு எனக்கு நாங்கன்னா போயிர்றது இப்பல்லா நாங்கல்லா இங்க பொங்கல வச்சுட்டு சும்மாவே இருக்கறோ நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உவ வாழ்க்கையில நடமுறைக்கு என்னன்ன எல்லா இருக்கு பாருங்க அப்பிடிங்கிறதுக்காக அங்க கூட்டிட்டு போயிர்றது நீங்க அந்த மாறி எல்லா பாத்துருக்கீங்களா
ஆ நாங்க போவோ எங்க அம்மாவோட அம்மா வந்து காட்டு சைடு தா இருக்காங்க
சேர் சேரிங்க
அதனால வந்து இந்த மாறி ஃபங்க்ஷன்னா அப்புறோ மாமா கூப்ட்ருவாரு வாங்க அப்பிடின்னு போயி்ட்டு ஆடு மாடெல்லா இது பண்ணி சாமியெல்லா கும்ட்டு
உம் நல்லா
பொங் எல்லா ஆமா எல்லாரும் உக்காந்தி பொங்கல் சாப்பிட்டு எனக்குல்லா ரொம்ப புடிக்கும் எனக்கு வந்து தனியா இருக்கிறத விட ஃபேமிலியோட இருந்தா ரொம்ப
ஆ ரொம்ப புடிக்கும் உம்
அதே மாறி மாமா ஏதாச்சும் கெடாவோ இல்ல கறியோ இது பண்ணம்னா அப்ப கூப்ட்டு ஒன்னா எல்லாரும் சமச்சி சாப்புடுவோ ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருந்துட்டு
ஓ கெடா வெட்று மாறி இல்லீங்ளா அது
ஏதாச்சும் ஒரு நாளு அத்தா இப்போ ஆடு வளத் க்கறாங்க ஏதாச்சும் ஆடு விக்கணுமோ இல்ல அறுக்கணுமோ நெனச்சாங்கன்னா கறி எல்லா எடுத்துட் டு விக்கிற மாறியா இருந்தா கொஞ்சோ கறியக் குடுத்துட்டு அப்புறோ எங்களை எல்லா கூப்ட்ருவாங்க கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னா சமச்சு எல்லா ஒன்னா உக்காந்தி சாப்புடுவோ மாமா தா சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க கறியெல்லா ஆமா ஆமா கறி எல்லா ஆ
பரவால்ல ம் ம் ஆ ஆ ஆ
ரொம்ப இதாகுது ஒரு நாள் ஃபுல்லா அங்கயே இருந்துட்டு ஜூஸ் எல்லா குடிச்சுட்டு வெத்தல பாக்கெல்லா எல்லா ஒன்னா போட்டுட்டு இப்ப தா கொஞ்சோ வந் து யாருக்குமே டைம் இல்லாம போயிருச்சு
சேரி சேரி சேரிங்க ம் ம் ம்
போயிருவாங்க அப்புறோ மாமாவு இப்ப காட்டுல இருந்து எங்க கூட சிட்டி சைடு் வன்ட்டாங்க தாத்தா பாட்டி மட்டுந்தா இருக்காங்க ஏதா ச்சு விசேஷன்னா மட்டுந்தா அங்க போவாங்க அப்புறமே சாயங்கால வாக்குல போயி ட்டு தாத்தா ஆ மாடு புடிக்கிச்சு கஷ்டப்பா மாடு பிடிக்கி கட்ட கஷ்டப்படுவாரு ன்னு போயி புடிச்சு கட்டிட்டு பால் வாங்கிட்டு வருவாரு அப்போ இந்த மாறி பொங்கல் டைமுன்னா போய்ட்டு சாமி கும்புட்டு
ம் ம் ம் ம் ம் சேரி மனோ அது ஒரு மாறி நல்லா இருக்கும் இல்லையா எப் படா பொங்கல் வரும் அந்த மாதிரி நம்ம மறுபடி அந்த மாறி பண்ணுவோன் ட்டு இருக்கும் இல்லைங்ளா ம் ஆ
ம்
அது கன்னுகுட்டி அந்த சீம்பால் இது எல்லாமும்மே
ஆமா ஆமா ஆ பாட்டி எப்பயுமே சீம்பால் போட்டா எப் எப்டியோ கொஞ்சோமாச்சு எடுத்துட் வந்து குடுத்துருவாங்க அதுவு ஒவ்வொரு வாட்டியு ஆமா அது ஒவ்வொரு வாட்டி மாடு சீம்பால் கொஞ்சோ அதிகமா கெடைக் இல்லனா கன்னுகுட்டியே குடிச்சிரு ஒவ்வொரு வாட்டியு
ஓ ஓ ஓ
அதனால நமக்கு அவ்ளோக்கு சீம்பால் கெடைக்கு அம் ஆமா இப்போ நம்ம கு ட்டி போட்டவனே அந்த கல்லப் பால் பீசுறது தா கொஞ்சோ இதா வருன் சொல்லுவாங்களா அதுல நம்ம கன்னுகுட்டிக்கு பால் கொஞ்சோ குடிக்கர்ன்னு விட்டோம்னா அது உச்சா குடிச்சிருச்சுன்னா நமக்கு கெடைக்கவே கெடைக்காது ஆமா கெடைக்கு அதே அது ஒவ்வொரு வாட்டி மாடு வந்து என்ன பண்ணும்னா பால் விடாது அவ்ளோ சீக்கிர நம்ம புள்ளைக்கு வேணு
ஓ அந்த மாரியு அது பண்ணு பாருங்களா இதெல்லா ஆ ஆ ம்
அப்டி பண்ணுமா ஒவ்வொரு சாட்டியு அப்டிதா அதே மாரி ஒவ்வொரு வாட்டினா கொஞ்சோ அதிகமா கெடைக்கு ஒவ்வொரு வாட்டி மாடு வந்து இது பண்ணி அதோட கொழந்தைக்கு குடுத்துரு
அதா அதா அதா அதா அதா ஆ புரிது புரிது அதாவ்து
போய் அந்த பால குடிச்சிப்புடு ஒவ்வொரு சீம்பால் கெடைக்கறதெல்லா கஷ்டோ
ம் ம் ம் ம் அட உங்களுக்கு ஏதாவ்து ஒரு வாட்டியாது கெடைக்கு நாங்கள்லா வருஷ கணக்கா தவம் இருந்தா கூட எங்களுக்குல்லா கெடைக்க மாட்டீங்கிது ஒரு எங்கேயு ஒரு உயரத்து தோட்டத்துக்காரு மட்டு அ எப்டியாது குடுப்பாரு அடிச்சு புடிச்சு நாங்க வாங்கி குடுப்போ அவரு வந்து அதுவு கம்மியா ஒரு டம்ளரு இவ்ளோன் குடுத்துட்ருந்த இதுல இருந்து வாங்குறோ ஆனா நா இப்ப எவ்ளோ சொன்னாலு வாங்கறதுக்கு தயாரா இருக்கோ ஆனா அவரு கொண்டுட்டு வர்றதே கெடையாது
பரவால்ல சிட்டி சைடு இருந்துட்டு வில்லேஜ் சைடு உங்களுக்கு புடிச்சிருக்கல ரொம்ப ஆச்சிரியமா இருக்கு
ஏங்க அதுதாங்க நம்ம இயற்க அதுதா நம்ம வாழ்க்க
ஒவ்வொருத்திங்க வந்து சிட்டி சைடு இருக்குவீங்களா இல்ல இப்போ நீங்க இது பண்றீங்க ஆனா ஒவ்வொருத்திங்க வந்து அவ்ளோக்கு விரும்ப மாட்டாங்கல்ல
எல்லாருக்குமே இருக்கு அவங்ளுக்கு உள்ளார நெஜமா சொல்லுங்க அவங்க வந்தது இல்லயா இருக்கு மேபி அவங்க வந்தாங்கனா இத தவர வேற எதுமே அவங்ளுக்கு பிடிக்காது கண்டிப்பா புடிக்காது அவங்க கிட்ட ஏ ஏது காத்தோட்டம் ஏது வந்து இயற்கையான உணவு முறைகள் எதுக்கு சமைக்க கிறாங்க அவ சம ச்சாதானுங்க அவங்க ஏதாவ் தெரியு அவுங்களுக்கு எல்லாத்தியு ஆடர்ல்ல பண்ணி சாப்புட்றாங்க
அம்மா
அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு பத்தாதுங்க அவங்களுக்குள்ளா அது அருமை தெரியாதுன் சொல்லுவாங்கல்ல அதான் அவங்களுக்கு அதனுடைய அருமையே தெரியாது நிச்சயமா
இல்லைன்னா அவங்களோட முன்னோர் முன்னோர்கள் எல்லா வந்து முன்னோர்கள்லா வந்து அவங்களுக்கு சொல்லிருக்கணு அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தி சொல்லிருந்தாங்கனா அப்ப அப்ப கூட அப்ப அவங்களுக்கு தெரியருதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு எது மே தெரியு ஒவ்வொருத்தரு நீங்க சொன்ன மாரி இருப்பாங்க அப்பா நமக்கு அது செட் ஆவாது அவங்கல்லா பாத்தீங்கன்னா நல்லா மணி மைன்டடாவே இருப்பாங்க நா சம்பாரிக்கனு லக்ஸுரியஸா சொ சொஃபஸ்டிகேட்டடா இருக்னு அப்டிங்கறது மட்டுந்தா அவுங்க தாட் ப்ராசஸ்ஸா இருக்கு
சேரிங்க சேர்ங்க நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத்த
நன்றி